ஹல்லோ
ஆ கேக்குது என்ன பண்ற போயிட்டு வந்துட்டியா கல்யாணத்துக்கு
ம் போயிட்டு வண்ட
அழுதியா நீயு
இல்ல இல்ல கடேசில அக்கா போனக்கப்றோ அம்மா வந்து கட் டிபுடிச்சு ஒரே அழுக அப்பதா அலுவ அது வரைக்கு அழுகுல அப்படியோ அம்மா வந்து கட்டிபிடிச்சு அழுதுட்டாங்க அப்றோ என்ன பண்றது மனசே கேக்கல அவங்க அழுதது
ஆ அவங்க அழு
ஆனா ஏ இல்ல அவங்க அழுக போதே எனக்கு அழுக வந்துரு ச்சுதா
ம்
கூடாது நம்ம காட்னா இனி வீக் ஆகு அப்டி சொல்லிட்டு
அந்த அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்களா அவங்களு இருந்தாங்ளா
அவங்கல்லா போயிட்டாங்க எல்லாருமே ஒரு ஒரு விருந்தாளி மாரிதா வர்றது போறது அப்டிதா இருந்துச்சு நாந்தா உக்காந்துட்டே இருந்த அப்றோ நானு அவங்க வந்த ஒன்னே கெளம்பறே அப்டின்னு சொன்ன அம்மாட்ட ஏ இரு எங்க போற அப்டி சொன்னாங்க அப்றோ இருந்த அப்றோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கு போது ஏ அபி வா வான்லா கூப்டாங்க அப்றோ ஃபோட்டோலா எடுத்த அதுக்கப்றோ முடுஞ்சுச்சு ஒரே ஆழுகதா
ம் ம் செரி செரி
அக்காவு அழுகதா அக்கா வேற இப்ப கோயிலு கூட்டி போறாங்க நம்மா பேரூர்ல அதனால போயிட்டாங்க
சேரி சேரி
அக்கா வந்த அந்த நாள் அக்காக்கு தேவயில்லாது பேசக் கூடாது
சேரி சேரி
அக்கா வந்து சந்தோஷமா இருந்தாலே போது தா எங்க அம்மா அதுல போன பண்ணிட்டு நீ வந்து வளகாப் முடிச்சாதா வீட்டு வந்து சேருவையாட்டு இருக்குது வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா
நாங்களே அப்டிதா நினச்சோ
ம் எப்டி இன்நிக்கே பண்ணி இன்நிக்கே வழக்காப்பா
இல்ல இல்ல அப்டி இல்ல இவ என்ன எப்பவுமே போனா எங்காச்சு போனா போலா போலான்னு சொல்வால
ஏ எனக்கு மனசே கேக்கல இன்னைக்கு வரதுக்கே எனக்கு ஒரு மாறி அவங்கள தனியாவே வி விடவே முடில அவங்க அம்மாவ ரொம்ப அழுதுட்டாங்க
ஆ நா என்ன நினைச்சேன்னா கல்யாணோனா மித்தவங்கலா இருப்பாங்கல்ல நீ ஏ இருக்கணுன அவசி இல்லேல்ல டிரரெஸ்ஸு எடுத்து வைக்ற கூடிய ஆள் இல்லையா அப்டின்னு நினச்சே
ஏ யாருமே இல்ல அவங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மேக்கப் பண்ண வந்தவங்க எல்லாருமே பொய்ட்டாங்க அப்றோ நா ட்ரெஸ் எடுத்து வைக்கணு மீன்ஸ் அ இருந்தாங்க அந்த பாத்ரூம்லருந்து இது மொகோ கலுவுரக்கு இதெல்லா யூஸ் பண்ணோ அதெல்லா தா எடுத்து வச்சே வேற எது பெரிய வேலல்ல அவங்க குடுக்கல அதுக்காக அப்புறோ அவங்களோட போன் வேற ஏங்கிட்ட தா இருந்துச்சு
ம்
அதையு பாத்துட்டு இருந்தே
சேரி செரி
ம்
அதே முடிஞ்சு அக்கா கல்யாணோ அக்கா
ஆமா ஆமா எனக்கு என்ன சந்தோஷ சரிங்களா எனக்கு அந்த இதெல்லா தெரியல வீட்டுக்கு வந்து நார்மல் எப்பயு போலதா
ம்
நானு விட்டுட்டே
சேரி விடு எல்லாரு அப்டித்தானே ஒரு கட்டத்துல சரி அவங்க சந்தோஷமா இருந்தா சேரிதா அப்டியா சேரி சேரி சேரி எங்கயோ ரொம்ப தூரமா வண்டில போணுன்னு சொன்னைல அப்ப எப்டி போறது ஃபிரண்ட்ஸ்ஸே
இப்ப நாளைக்கு உங்களுக்கெல்லா ஒரு கல்யாண நடந்தா அழுக வருந்தானே
ம் ஆமா ஆமா
ம்
ம்
ஒருமாறி நல்லாதா இருந்துச்சு
சேரி சேரி
காலைல ஆறுறை க்கே போயிட்டே
ஆனா கையி வந்து முழுக்கை வைக்க சொன்னோ நீ ஏ இப்டி அரக்கை வச்சிருக்கே
ம் முழுகைவச்சா நல்லாவே இல்ல பாத்தே அதா அரகைக்கு அடிச்சு தைச்சே
ம்
இந்தது இந்த இதுக்கு முழுகை நல்லாருக்காது
இல்ல நல்லாதாருந்திருக்கு உனக்கு ஒரு இது இல்ல ரசனா இல்ல
ஆமா உனக்கு எல்லாருக்குது ஆனா டரெஸ் இது துணி நெறைய வீணா போயிருக்கு
ஆமா நீ குட்டியாதானே இருக்க
ம் ஓனகுலா கரெக்ட்ட
ஆமா மா எனக்குலா கரெக்டாருந்திருக்கு
ம் இன்னிகேஸ் வாங்கக்குடுத்தால சாப்பறக்கு
ஆ வாங்க்குடுத்தா வாங்க்குடுத்தா
ம் நல்லா சாப்டிங்ளா
நல்லாலா சாப்பில்ல
ஏ
ம் சாப்
நம்ம ஸ்பாட்ல சி பி குடிச்சிங்ளா
இப்டில்லா பேசவே கூடாது
என்ன இருக்கு தப்பு சேரி விடு
ஒண்ணுமே எனக்கு ஆகாது எனக்கு தெரிஞ்சு போச்சு போ
ஏ என்ன
என்ன போ
வரம்போது மழ
ம் நனஞ்சிட்டே வந்தியா
ம் ஹ்
ம் நின்னு நின்னு வந்தியா இங்கியு மழதா இப்ப மழதா
உங்கம்மா வேலவிட்டு வந்தாச்சா
ஓ எங்க அம்மா வந்தாச்சு எங்க வீட்டோட கதாநாயகன் வந்தாச்சு எல்லாரு வந்தாச்சு
இப்படி பேசலாமா
அ இப்டிலா பேசலா
எங்கம்மா வந்துருச்சு வந்துட்டு ஒரு கருப்பு ஃப்ரண்டு இருக்கால நமக்கு அந்த ஃபிரண்டுட்ட சொல்லி சாப்பாடு எதோ ஆடர் பண்ண சொல்லிரு இது இன்னொரு ஃப்ரெண்டுது
ம்
அதுக்கு வந்து எரனு முன்னூத்தி முப்பதோ என்னமோ காசாயிருக்குது எரநூத்தி எம்பதுருவாதா குடுத்திருக்கு அம்பருவா கைல குடுத்திருக்குது
ஆ ஹ சேரி சே ஆ ஹ செரி செரி இப்ப உங்க பாட்டி எல்லா என்ன பண்றாங்க
பாட்டி வந்து இப்பதா சந்தைக்கு போய்ட்டு வந்துச்சு
தலைக்குலா எண்ணெ வெச்சியா
தலைக்குலா எண்ணெ வெச்சுட்ட செரியான தலவலி தூக்கமே இல்லல
ம் ம் நேத்து நைட்டு இதெல்லா பண்ணாங்களா
எது
அக்கா வந்து எதோ பேசுனாங்ளா உங்ட்ட
ம் வீட்டுக்கு வந்தக்கப்பறமா
ம்
ஆ பேசிருக்காங்க கரெக்டா ஒரு பன்னெண்ட்ரைக்கு மேல என்னமோ பேசிருக்காங்க
ம்
ம் பாத்துக்க முடில சாரி அப்டின்னு அனுப்ச்சிருந்தாங்க அங்க அந்த டைம்ல எப்டி என்னய போய் பாத்துக்க முடியு
அதுதா அதுதா அது பண்றது ஓவருதா உங்க அக்கா பண்றது ஒரு இது ஒரு இதே இல்லாம ம் ம் சேரி சேரி பரவால அக்காக்கு இதுக்கு டைம் எல்லா ஒதுக்கறாங்க
ம் ம்
அப்ப நா நெனைக்கிற பேசிட் தா இருப்பாங்கன் நெனைக்கிற
ம் ஒரே இதுதா ஆக்காக்கு எல்லாரு அழுதுருக் சொல்ட்டு தா அவ அம்மாட்லா அழுதுன்னு வந்தாச்சி நம்ம கிட்ட அதே எடுத்துக்க ஒரு கட்டிப்புடி
ஓ
ஆ ஒரே அழுக பாவமா இருந்துச்சி அப்பவே எனக்கு கண்ணுல கலங்கி தொண்டெல்லா அந்த அழுகுற ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு அப்பற என்ன அம்மா அம்மா ரொம்ப அம்மாக்கு இதாய்ர் ச்சு அதுக்கப்பற அம்மாக்குல்லா மாத்தரல்லா போட்டு ரொம்ப நேர கழிச்சிதா அம்மா நார்மலே ஆனாங்க ஆமா தம்பி ஆழுதத பாத்து தம்பி ஆள் அழுகுறா இத்தன் நாள் எனக் அழுக அந் தம்பியோட இவ வந்துட்டு இத்தன் நேரோ அழுக வர்லக்கா இவர் அழுதுனே அவளுக்கு வருதுனு ஒரே சிரிப்பெணக்கு
உன்ன விட சின்ன பொண்ணா
ம் பதனொன்னாவது ம்
அய்யோ இவரு என்ன பண்றாரு இப்போ வேலைக் போறாரா
இரண்டாவது இது பண்றாரு
ஓஹோ அதுக்குன் பதினொன்னாவது புள்ளைவா இது பண்றாரு காதலிக்கறாரு
அதுக் நமக்கு தெரியாது அது அவங்க அவங்க வாழ்க்க அவுங்க அவுங்க இஷ்டோ நம்ம வேல என்ன போனே எ அக்காவ பாத்த எங்க அம்மாவு கூட இருந்த வந்துட்ட அவ்ளதா
சேரி சேரி
ஆ ரொம்ப ஒரு மாரி தனியா தா ஃபீல் ஆச்சு
எல்லாமே அக்காக்காக அஜ்ஜஸ் பண்ணி இருந்துட்டு வந்தாச்சி எப்டியோ
சேரி சேரி
ம் உனக்கு ஒண்ணு தெரியுமா தெரியாதா அப்பறம் சொல்ற
ம் ம்
ம் வேற எதோ சொல்னு நெனச்ச மறந்துட் சொல்லு
அப்பறோ
எங்க அப்பா இன்னிக் கை வலியோடயே வேலைக் போய்ட்டாரு வந்தப்போ அப்பா இல்ல
ஆ
ஃபோன் பண்ணி அப்பா எங்க இருக்க அப்டி கேட்ட வேலலக் வந்துட்டன்டா அப்டின்னாரு சேரின் விட்டுட்ட
அம்மா சொன்னாங்க ஏதோ இதெல்லா எடுக்கறோ சொன்னாங்க அப்பாக்கு முடியில அப்டின்னு அதெல்லா நாளைக்கு கொஞ்ச போய் எடுத்துக் குடு
என்ன நீ எனக்கு வேல சொல்றியா நாளைக்கு எங்க அப்பா லீவ் போட்டா போய் எடுத்து குடுப்பே இல்லனா கொஞ்ச ரெஸ்ட் எடுப்போ முடியவே இல்ல ஒடம்பெல்லா வலி
செர் ரெஸ்ட் எடு
ம் எ தங்கச்சியோட கம்மல் ஒடச்சுன் சொன்னல்ல
ஆமா
இந்த கம்மலே ரோட்டு் கடையில வாங்கன நூப்போரூவாதா ஆனா எ தங்கச்சி ஐநூறுரூபா கேக்கறா
அது முப்பது ரூபா தானா அப்ப அதே மாரி ஒண்ணு வாங்கி குடுத்தர்லா
ஐநூறுரூவாதா வேண்மா மா
ஆஹஹ ஹ
தங்கச்சி நல்லா கோடியில இதாயிருவா போல பெருத்தாயி ஆனா ஆளுதா அப்டி
அதா ஆயிருவா போலயே ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம செஞ்ச வேலக்கி நம்மளுக்கு காசு கெடச்சிருக்கு நம்ம தங்கச்சி வேற ரொம்ப நாளா வேற செய்றா அனுபவம் எல்லாம் இருக்குது அவளுக்கு
கொஞ்ச அறிவுள்ளவதா
அடுத்து நம்மளை செய்ய சொல்றா அத இவ நா என்ன சொல்ட்ட இங்க மயில் கல்ல ஒரு இது இருப்பால ஒரு ஃப்ரெண்டு அந்த பொண்ண செய்ய சொல்ட்டே அந்த பொண்ணு தமிழ் நல்லா தெரியு அந்த பொண்ண செய்ய சொல்லிட்டே நா வேணா உனக்கு வேணா உதவி வேணா பன் ற நீ செய்யின்னு இல்லினா நா வந்து நம்ம தங்கச்சுக்கிட்டே எல்லாமே தெளிவா கேட்டுட்டு நா பண்றதுன்னா பண்ற
செரி
ம் ஏன்னா வந்துட்டு நீ அந்த மயில்கல் அந்த ஃபெரண்டுகிட்ட வந்துட்டு நம்ம பண்ண சொ சொன்னாலு அது ஒண்ணும் நம்முளுக்கு கெடைக்காது காசு அப்ப வேஸ்டு தான
ஆமா
ம் இது நம்ம பண்ணா நம்ம எதாச்சு இதுக்கு வச்சுக்களா
ம் ம் ம் இதயு நா அப்டியே வச்சுட்டே ம் ம்
நைட்டுக்கு என்ன சாப்டு
பொங்கல்
ஐயோ அப்டி சொல்லுவ அடுத்த இது பண்றப்போ சிக்கன் பிரியாணி ஆயிடுச்சு இ சிக்கன் பொட்ட ஒன்னே சிக்கன் பிரியாணி அப்டின்னு பேசுவ கரெக்டா ஒண்ணு பேசு
பொங்கல் வெண் பொங்கல்
செரி செ ம் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கும்ல்லா அந்த தங்கச்சி என்ன பண்ணுது
அந்த தங்கச்சி தா இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ்சுக்கு போய்ட்டு வந்துட்டு
ஒரே நிமிஷம்இரு எங்க அம்மா கூப்ட்டே இருக்காங்க
சேரி சேரி